ஹலோ உம் எப்டி இருக்க இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க
டீ சாப்ட்டீங்களா
நீங்க
நான் இப்பதான் வைக்கிறங்க
வக்கிறிங்க சரி யாரெல்லாம் இருக்காங்க வீட்ல
வீட்ல வந்து பாப்பா தம்பி நானு அஹ் அம்மா அவரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கொம்
மே வைக்கிறீங்களா
ஆமா இல்ல பாப்பா தூங்குறாங்க அவுங்க வேலைக்கு போயிட்டாங்க நாலு பேத்துக்கு தா த வைக்கிறோம்
ன்ன எல்லாருமே காஃபியா டீயா இல்ல ஒரொரு
இல்லல்லல் ஒ எல்லாத்தைக்கு காமன்தா
உம் ஒகே யாஹ் செ ஓகேங்க ஓகே
நீங்க என்ன காஃபி காஃபி குடிப்பீங்களா டீ குடிப்பீங்களா
நா ரெண்டுமே குடிக்க மாட்ட எப்பாது பிளாக் டீ குடிப்ப
பரவல் நல்ல ஹேபீட்டு
வீட்ல காஃபி நா வந்து எப்பாது து பிளாக் காஃபி குடிப்ப இந்த தலவலி அந்த மாரி டைம்ல மட்
ஆ
எதோ உங்ளுக் சவுண்டு வருதா
ஆ வருதுங்
ஆ
இல்ல ஒரு கால் வருது அதுக்காக சேர் சேர் உம் வீட்ல வந்து கொழந்த எப்டி வளத்துறதுன்னா ஆ ஃபஸ் நம்ம என்ன பண்ணுவம்னா அ வீட் ல உள்ளவங் காலைல எந்துரச்சோனே இ இ இவங் எங் வீட்டுக்காருக் தெரியாம ஒரு காஃபி போட்டு நாங்க குடிச்ருவோ ஏனா அவருக்கு டீ காஃபி எல்லா புடிக் புடிக்கு ஆனா வந்து சாப்ட ஹ் கூடாதுன் ரூல் ரூல்ஸ் போட்டு வெச்சிருக்காப்டி தெரியாம சாப் ட்டுக்வோ அதாவ்து வந்து ஒடம்பு ஸ் சரி இல்லைனா டக்குனு வந்து ஆஸ்பிட்ல் மருத்துவமனைக் அழச்சிட்டு போ மாட்ட வீட்லயே எவ்ளோ தூரோ சரி பண்ண முடியுமோ அவ்ளந்தூரோ சரி பண்ணிருவ இப்போ பாப்பாவ்க்குமே ஒரு வய்சு நாலு மாச ஆகுது நா ஆ சளியோ காச்சலோ வந்துச்சுன்னா ஆ எவ்ளந் தூரொ சரி பண்ண முடியுமோ வீட்லயே ஆ மருந்தெல்லா வச்சு செரி பண்ணிருவோ ஓம வள்ளி எல துண்ணுத்து வெச்சே ஆ ம் அப்றோ வந்து துளசி வெத்தல
ஆஹ் ஓக்கே இதல்லா வீட்லயே வெச்சிருக்கிங்க
உம் செடி வெச்சிருக்கோ ஆஹ் செடி வெச்சிருக்கோ எல்லா செடியு வீட்லேருக்கு எல்லாம் மரோ இருக்கு வீட்ல எல்லா செடியுருக்கு
ஓக்கே ஓக்கேங்க பரவால்ல நல்லது
காயி கத்ரிக்கா சாம்பார் தா வெச்சே
ஆ ஓக்கே ஓக்கே ஆ எங்க வீட்லயே கத்ரிக்கா இருக் கு அப்றோ பாத்திங் என்னா முருங்க கா முருங்ககா அகத்தி மரொ அ சிலதெல்லா வச்சிரு தாங்க
அஹ்
வ சின்னது தாங்க கொஞ்சொ எல்லாமே தோட் ட மாரி எல்லாமே அஹ் ஆரஞ்சு வச்சிருக்கோ சாத்துக்குடி வச்சிருக்கோ அஹ் மாதுளம்பழொ
இங்க கொய்யா பழொ மாதுளம்பழொ அஹ் சீத்தாப்பழ மரொ வேப்பமரொ பொங்க மரொ அப்புறோ ரெண்டு வகையான கொய்யா மரொ இருக்கு செகப்பு கையலாறு உம் வெள்ளக்கழய மல்லிப் செடி ரோஸ் செடி
உம் எங்களுது ஆமாங்க ந மல்லி பூ வச்சே இந்த உ குண்டுமல்லி மட்டு காஞ்சிருச்சுங்க முல்லப்பூ மட்டு ன வந்துச்சு அப்ற ஜாதி மல்லிச் செடி வந்து தா நா புடிங்கி போட்ருவே எப்டி காஞ்சதுன்னு தெர்ல இங்க இன்னு மறுபடி வாங்கி வைக்கணு
ஆ ஆ
பலாமரோ வச்சிருக் கோ அது இன்ன காய் வரல மத்ததெல்லாமே காய்ச்சிருச்சுங்க ம் பலா மட்டு தும் இன்னு காய்க்கல கொஞ்சோ லேட்டா தா காய்க்கும் போல வீட்டுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாரி பொங்க மரோ நல்லது தர மரோ சொர்க்க மரோ அந்த மாரியெல்லா வீட்டுக்கு முன்னாடி ரோட் சைட்ல வச்சிருக்கோ
ஆ ஆ
நம்ம சாப்பறக்கான இது மட்டு சைட்க்குள்ள வச்சிருப்போ
செர் செரி
இந்த லீவுல எப்புடிங்க பசங்கள சமாளிக்கிறீங்க
சமாளிச்சுதான ஆவோணு என்ன ஒன்னு ஸ்கூல் சேத்தில்ல அதனால எனக்கு அது ஒன்னு தெரியில ரொ ரொம்ப சேட்ட பண்றானா அதுல நா சொன்னா கேக்கவு மாட்டிக்கிறா இது எடுக்காதடானா அததா எடுக்குறா இங்க போகாதடானா அ போறா ம் அப்றோ அதுக்குதந்தாப்லாமயே
ம் எங்களுக்கு லீவ் விட்டதுல
தலைய அப்டியே பிச்சுக்கிட்டு போயிர்லாமான்ருக்கு அப்டி ஒரு டென்ஷன் அப்பதா பாப்பாவ போட்டு அடிக்குவியா அத் கம்முனு தா இருக்கு போய் டேப்பு தொறந்துவுட்ருவியா அது பெசாம
ஓகே ஆ பாப்பாக் தெரியாது இல்ல
தெரியாது ஆனா அது நடக்குது பாப்பா நடக்குறாங்க ஆனாலு அது வெளையாட்டு தண்ணின்னா வெளையாட்டுலவா அவ வேணும்னே தொறந்து போட்டு போ தொற டேப் ஓபன் பண்ணிட்டு போய் ஒளிஞ்சுக்கறது அப்பறோ நா தொறக் க்ல மா நா தொறக்லமா பாப்பா தா தொறந்துச்சு அந்த டேப் ஓபனெ பண்ண முடியாது நா தொறக் க்லமா பாப்பாதா தொறந்துச்சுன் எங்கிட்ட பொய் பேசுவியா
ஆனா எங்க வீட்ல அந்த ப்ரச்சனையெ துவு இல்லேங்க தண்ணில வெளையாடுவாங்க இந்த மாரி தெறந்தலா விட மாட்டாங்க தண்ணி புடிப்பாங்க வெளையாடுவாங்க அங்கயே பைப் கிட்டயே கொண்டு போய் பெயிண்ட் வச்சு அடிப்பாங்க அந்த எடொ ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி விட்டு வந்துருவாங்க அப்ற அத்த வந்தா ஏ சரி
இல்ல பாப்பா தொறந்து விடுன்னு சொல்லிட்டு அவன் பாப்பா மேல பழிய போட்டுருவாங்
போட்டுருவான்
இவன் இவன் செய்யறது அது தெரியாது ஆஹ் நானும் சரி கம்மனு இருடா செய்ய கூடாதுடான்னு சொல்லுவேன் கேட்கவே மாட்டான்
அதான்
அப்புறம் வந்து காலையில வந்து தண்ணில ட்டு விளையாட்டுக்காக ஒரு சின்னதா ஒரு தொட்டி மாடு தண்ணி குடிக் ங்களா
ஆமாங்க
இ வச்சிருக்கோம் சும்மா தண்ணி புடிச்சு ஊத்துறதுக்கு தான் வச்சிரு மாடெல்லாம் இல்ல தண்ணி புடிச்சு த்துறதுக்கு வச்சிருக்கோம் அதுக்கு வந்து அதுல கொஞ்ச நேரம் வந்து காலையில இந்த டைம்ல வந்து எங்க அப்பா அந்த தண்ணி அர தொட்டி தண் தண்ணியில இறக்கி உட்டுருவாரு பாப்பாவ எறக்கூட்டாருன்னா ஒரு அரை மணி நேரம் ஆஹ் தண்ணியில விளையாடும் அப்படிய அந்த தண்ணியோட பயம் காட் பயம் போகறதுக்காக அந்த தண்ணியில விட்டு விளையாட்டு காட்டுவோம் சும்மா ஒரு முட்
ஏ ம் ஓகே ஓகே உம்
ஆஹ் நமக்கு கிடையாது பாப்பாவுக்கு முட்டி அளவுக்கு ஆஹ் ரொம்ப தண்ணி ஊத்தக்கூடாது ரொம்ப கம்மியா ஊத்தக்கூடாது முட்டி அளவுக்கு நெறஞ்சாப் போது அந்த அளவுக்கு அது உக்காந்து வெளையாடும் ஏன்னா எந்திரிச்சாலு முழுசா கூடாதுல்ல அதனால அந்த அளவு ஊத்தி விட்டு வெலா ஆடுவோம் அப்புறம் காலையில வந்து நா பாதா பங்கால வச்சு கொடுப்பேன் பாப்பாவுக்கு
ஓகேங்க
அது தா‌ எல்லாத்யு துக்குமே அப்றோ இவுருக்கு அதுக்கு வந்து காலைல வந்து டீ காஃபில்லா பண்ண மாட்டோ அப்டி மல்லி டீ இஞ்சி டீயி தண்ணில போடுற பிளாக் காஃபி அதுதா விரும்புவாரு நா தா தெரியாம தெரியாம வச்சு குடிச்சுக்குவே திருட்டுத்தனமா செஞ்சிருவே எனக்கு இது அடி அடி
ம் எங்க வீட்டுல வந்து ஈவ்னிங் மட்டு தாங்க காலைல யாரும் குடிக்க மாட் ட்டாங்க
எனக்கு வந்து டீ இல்லாம இருக்க மாட்டேங்க டீ காஃபி இல்லாம இருக்க மாட்டே அது என்மோ தெரில அப்ப டீனா டீனா ரொம்ப பிடிக்கு சாப்பாடு கூட இல்லாம இருந்துருவேன் இந்த டீ காஃபி இல்லாம காலைல பால் வந்து சொசைட்டில போய் வாங்கிட்டு கிட்டு வருவாரு அதுல வந்து நா பிரான் ஃபிராடு தனோ பண்ணிடுவே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தயிர் போட்டு வச்சுட்டு மீதி பால்ல சாயந்தரோ ஒரு டீ காலைல ஒரு டீ
ஆஹ் வீட்ல தெரியாம
குடிச்சுக்கனு ஆனா எ டீ எனக் அவருக்கே தெரியு டீ ரொம் பப் புடிக்கு அப்டின் சொல்லுவே டீ னு காட்டிட்டு எனக்கு குடுத்தாலே நா குடிச்சுக்க
அவ்ளோ ம் ம் நா வந்து பா பால்நாளே புடி சாப்டவே மாட்டே பால் தயிர் நெய்யி வெண்ண
தயிர் இல்லாம வீட்ல இருக்கவே இருக் காது
பால் ப்ராடக்டே இல்ல எனக்கு பாப்பாவு தயிர் சாப்பட மாட்டாங்க எங்க ஹஸ்பண்டு தயிர் சாப் டுமாட்
பழக் கீரோண்ணுங்க இது அது சாப்டாம இருக்க கூடாது இப்போ
என்னன்னா நாங்களே சின்ன வயசுல இருந்து சாப்பில்ல அதனால பாப்பா வந்து பழகல ஏனா நானு எனக்கு அறிவு தெரிஞ்சு நானு சாப்ட்டதே கெடையாது பாலும் சாப்ட்டத இல்ல தயிரும் சாப்ட் டது இல்ல இவரு வந்து கொ கொஞ்ச வயசு சு க்கு மேல இவருக்கு அது புடிக்காம போயிருச்சு ஆனால இப்ப பாப்பா வந்து நாங்க சாப்ட்டதுனால அவ சாப்பட மாட்டேங்குற நா வந்து ட்ரை பண்ணனே ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவ சாப்பட மாட்டேங்கிறா
எங்க வீட்டுக்கார்கிட்ட எல்லா அந்த ஒரு பழக்கோ கெடையாதுங்க இப்ப இது புடிக்கு இது புடிக் க்காது அதெல்லா அந்த வேலைக்கே ஆகாது குடி இதுதான் சாப்டாகோனா டாது அதெல்லா அந்த வேலைக்காக அது சாப்பிட்டுதா ஆகணு வேற வழியே கெடையாது அவர்கிட்ட வந்து ஆரு இங்கேயல்லா அப்படி கெடையாது இப்போ நா பாப்பாவுக்கு ஒ இந்த இந்த வயசுதா ஆகுது ஆனா இந்த வயசுலயே நா தட்டு அல போட்டு வச்சிருவே நெஜம் மா பெருமிக்காக சொல்லல கட்டல போட்டு வச்சிருவே அவங்களா எடுத்து சாப்பிடுவா ஆனா ஊட்டி கூட விட மாட்ட பாப்பாக்கு சரி தம்பிக்கும் சரி அவனுக்கெல்லா இன்னும் ஒரு வயசுலயே அவனே
ம்
ஆனா இன்ன வரைக்கும் அதுக்கு ஊ
ஆனா நீங்க பையனுக்கும் அது மாதிரிதா பண்ணீங்களா ரெண்டு பேர் ஆ ஓகே
பழக்கி அதுவு ஊட்டுனா வேணா வேணாங்க தலைய ஆட்டும்
ஓகே ஓ பரவாயில்லைங்க நாங்க இப்ப வரைக்கும் ஊட்டி விட்டுட்டுதா இருக்க
அப்படி எல்லாம் செஞ்சு பழக்க கூடாது இங்கெல்லாம் வே உட்காருனா உக்காரன்னும் எந்திரினா எந்திரிக்கணு சும்மா இந்த செல்லம் வந்து ஏதோ ஓரள அளம்தல் லிமிட் தா
ஆ ஓகே
ரொம்பெல்லா செல்லம் கொடுக்க கூடாது நானும் அவர்
லிமிட்ட ஆனா இத ஸ்கூலுக்கு போயிட்டானா நம்ம என்ன தரமோ அதுதா வீட்ல மட்டும்தான் அந்த ஒரு நேரம் மட்டும் தான் அதாவது லீவ்ல வந்து எப்படியும் மார்னிங்கும் நைட்டும் பாத்தீங்கன்னா டிப்பனா தா இருக்கும் இந்த இடையில மட்டும் மதியம் மட்டும் கொஞ்ச எடக்கு பண்ணுவா அவளுக்கு கொஞ்சம் ரைஸ்னா பிடிக்காது கொஞ்ச எடக்கு பண்ணுவா அதே நா ஸ்கூலுக்கு வந்து டிபன் பாக்ஸ்ல போட்டு குடுத்துட்டேன் அப்படின்னா அவ ஓகே சாப்பிட்டுக்குவா பிரச்சனை இல்ல
ஸ்கூல்க்கு
அதெல்லா ஒண்ணுமே பிரச்சனையே இல்லைங்க நாங்க கூட பயந்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் நாள் கொண்டு போய் விட்டோம் எல் கேஜி லதா விட்டோம் பிரி கேஜி போடலங்கா
ஒரே மா ஒரே நர்வசா இருக்கு பயமா இருக்கு என்னடாப்ப இவ்ள நேர கூட இருந்துட்டு அதுதா ரொம்ப வீட்டுக்கிட்டயே வேன் வந்துரோ வீட்டுக்கிட்டயே ஏத்திட்டு போறேன்ட்டாங்க எட்ரைக்கு வேன் வருமா சாய்ந்தரோ நாலு மணிக்கக்குல்லா வீட் வீட்டுக்கு வந்துருமாமா எப்டி சமாளிக்க போறேனோ தெரில ஆமா இல்ல வீட்டுக்கு நாலு மணி வந்துரோ
எப்படி இந்த ஸ் உங்க வீட்ல இருந்து ஸ்கூல் எவ்ளோ தூரோ
ஒரு ரெண்டரை டூ மூணு கிலோமீட்டர் வரோ
ஆஹ் ஓகே ஆனா கொஞ்சோ எ நீங்க யு கே ஜி ங்கறனால கொஞ்சோ நேரமாவே விட மாட்டாங்களா
அத்தா மூணு மணிக்கு விடுவாங்க நாலு மணிக்கு
ஓ அங்க இருந்து வரக்கே ஒரு மணி நேரோ ஆயிருமா இப்ப எங்க பாப்பாக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் அவளுக்கு ஒரு ஒரு மணி நேரோ ஆகுது
சரி சரி பன்னெண்டு கிலோமிட்டர்வரைக்கும் போயிட்டு வரும்
ஆஹ் ஆமாங்க
இமுங்க வந்து மூ மூணுல இருந்து நாலு கிலோமீட்ரு தா வர
ஓகே
மூணு கிலோமீட்டர் இருந்து நாலு கிலோமீட்டர் தான் வரும் உம் அவ்வளோதான் வரும்ஹ் அதான் எப்படி மைண்டன் என்ன கத்திரிக்காய் கடையல் கடைஞ்சு காலையிலய செடியிலா எல்லா கத்திரிக்காய் பறிச்சாச்சு இன்னைக்கு நைட் கடைஞ்சு வைக்க சொன்னாங்க அதுதான் இப்ப செய்ய போறேன் ஆஹ் எல்லாருமே சாப்படுங்க இது இல்ல அது இன்னலாம் சொல்ல கூடாதீங்க இதா இருக்கு சாப்பிட்ட தான் ஆகணும் தான் சாப்பிட்டுதான் ஆகணும் உம் அம்மா அம்மா
எப்படி நாங்க ஆனா வீடல ஸ்நாக்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா விட்லேயேதாங்கே செஞ